ம்
ஆ ஆ நா நல்லாருக்கேன் நீங் நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கேன் சாப்டீங்ளா
சாப்டாச்சு நீங்க சாப்டீங்ளா மத்தியானோ இன்னக்கி சாம்பார் வச்சி இன்னக்கி வெள்ளிக்கெழமல்ல அதுனால சாம்பார் வச்சு அந்த சேனக்கெழங்க வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி சிப்ஸ் மாரி போட்டு எடுத்தாச்சு இன்னக்கி அதான் லன்ஞ்சு
வெள்ளிக்கெழம நாளே சாம்பார் தான மேம்
வெள்ளி செவ்வானாலே அது என்னமோ தெரியல அ நா செவ்வா கெழம கூட நா மறந்துருவேன் ஆனா வெள்ளிக்கெழமனா ஆட்டோமெட்டிக்கா சாம்பார் தான் வக்கிறோம் எல்லாருமே வந்து
ஓ வீட்ல எல்லார்குமே
ஆமா எல்லாருக்குமே பக்கத்துலயே யாரா இருந்தாலும் அப்டித்தான நீங்க அங்க என்ன சாப்டீங்க
நான் வந்து நான்வெஜ் இன்னகி
நான்வெஜ் ஓ டிஃப்ரண்டான ஆள் போல அப்பன்னா
நம்முளுக்கு எந்த டேல எது கெச்சாலு சாப்டுவோம் மேம்
கோ நா இப்ப நம்ம கெழமல்லா பாக்குறதே கெடயாதுல்ல வெள்ளிக்கெழம சாமி என்ன நெனக்கு ஆ இப்டி நான்வெஜ் சாப்பிட்லாமா
அதெல்லா எதுவு இல்ல மேம் நா நம்ப மனசுல நெனக்குறதுதா மேம்
அதுவு சரிதா
சாமி சொல்டு மேம் நான்வெஜ் சாப்ட கூடாதுன்னு
ஆ கரெக்ட் வந்து நா அப்டி சொல்லலதா இருந்தாலு இன்னைக்கு ஃப்ரைடே சரி அம்மனருள் டைரக்ட்டா கெடைக்குல்ல அதனாலதா
அப்டிலா இல்ல மேம் நம்மளுக்கு எந்த டேல எந்த டேல கறி கெச்சாலே சாபுடுவோ மேம்
ஓ சேரி சேரி சமயல் அப்ப யாரு ஓ பேச்சுலர்ஸ் சமையல் செர் செர் செர் செரி அதனாலதா ந இன்னிக்கு லீவா அப்பனா
இல்ல இன்னைக்கு ஒர்க்குதா மேம்
ஓ சேரி ஓகே காலேஜ் முடுச்சாச்சா
ஆ முடிச்சாச்சு மேம்
சேரி என்ன படிச்சுருக்கீங்க
பி டெக் ஐ டி மேம்
ஓ அப்புடியா பி டெக் முடுச்சுருக்கீங்ளா நா வந்து எம் ஏ முடுச்சுருக்கே எம் ஏ இங்லிஷ் முடுச்சுருக்கே
எம் ஏ இங்லீஷ்
ஆமா முடிச்சி டீச்சர் ட்ரைனிங் முடுச்சுட்டு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணே ட்டு தௌசண்ட் நைன்டீன்ல பாஸ் அவுட் ஆனே நா வந்து
ம்
நைன்டீன்ல அப்போ நைன்டீன் டூ ட்டொண்டில மே மந்த் வரைக்கு மே மந்த் இல்ல ஏப்ரல் வரைக்குமே நா ஒர்க் போய்ட்டு தா இருந்தே
ம்
அப்போ கொரோனா வந்துச்சில்ல அப்போ எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு
ம்
ஆ அதுக்கப்புறோ வேலைக்கு போகவே இல்ல அவ்ளோதா காலேஜ் முடிச்சுட்டு வெளியில வந்தோன்னே வேலைக்கு போனே மேரேஜ் ஆச்சி அப்புறோ ரெண்டு பசங்க தம்பி வந்து இப்ப யூ கே ஜி படிக்குறா ஆ பாப்பா ஆ அது அப்டியே அவ்ளோதா அடுத்து வேலைக்கே போகல வீட்லதா இருக்கோ
பண்ணி அழகா ஸ்கூலுக்கு போயிருந்தா ஜாலியா பசங்கள மேய்சுருந்துருக்ளா
ஆமா பசங்கள மேய்குற ஸ்கூல்ல வந்து எவ்வளோ ஸ்கூல்ல வந்து எவ்ளோ ஒர்க் டென்சன் இருக்கு தெரியுமா அதுவு பிரைவேட் ஸ்கூல்ல வந்து இது அவ்ளோ ஒர்க் டென்ஷன் இருக்கு உம்
பேப்பர் கரெக்க்ஷன் பண்ண பேரண்ட்ஸ் மீட்டிங்
ஆய் அ பசங்கள நம்ம மேய்கிறதா இருக்கதிலியே பெரிய வேலயே அதுதா
இருந்தாலே அது ஒரு மெம்மரிஸ் மேம் அது ஒரு ஃபீலிங் மேம் அந்த ஸ்கூல்ன்றது
கரெக்டுதா அதாவது இப்போ நம்ம வேலைக்கு போறோ அப்பிடின்னா இப்போ ஸ்கூல சொல்றே ஸ்கூல் லைஃப்பில வந்து பிஃபோர் மேரேஜ் வந்து ஓகே ஆஃப்டர் மேரேஜ்னா பிஃபோர் மேரேஜ்னா நம்மளுக்கு வந்து வீட்ல எந்த ஒர்க்குமே இருக்காது வீட்டுக்கு வந்தாலே அம்மாதா எல்லா ஒர்க் மே பாத்துக்குடுவாங்க நம்ம அடுத்து நாளைக்கு என்ன லேசன் இந்த இந்த கிளஸ்ல இந்த இந்த அவர் இருக்கு நம்ம போகணு இந்த சப்ஜெக்ட் எடுக்கணு சொல் ட்டு முதநாள் நம்ம பிரிப்பர் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் டேய் கிளாஸ்க்கு போயிர்லா ஆனா இப்போ ஆஃப் ட்டர் மேரேஜ் இப்போ நம்ம போகனு நெனச்சாலு கஷ்டோ ஏன்னா நம்ம பசங்களையு பாக்கணு வீட்டையு பாக்கணு அந்த டைம் பிரிப்பர் பண்ணவே மு டியாது
ஆமா ஆமா இதுலவேற குரூப்ல வேர மெசேஜ் போட் நெக்கணு இந்த ஹோமர்க் பண்ணிட்டு வாங்க அந்த ஒமர்க்
ஆமா ஆ அதுவு பண்ணணு பசங்க எதுவு படி க்கிலனா அதுவு கம்பளைண்ட் வரு ஒரு ரைட்டிங் ஒர்க்கு நல்லால்ல நா வந்து ப்ரைம்மரி லெவல் நா வந்து இப்போ பிஎடு முடிச்சிருந்தே அப்பிடின்னா வந்து நா செகண்டு லெவல்க்கு போயிருக்கலா ஆனா நா வந்து பிஎடு முடிக் கிலியில வெறு டிடிஎட் முடி ச்சதுனால நா பிரைம்மரி லெவல்ங்க நா ஃப்த்து வரைக்கு நா சிக்ஸ்து வரைக்கு எடுத்தே நா வந்து அப்பா அந்த பிள்ளைலுக் ஹேண்ட் ரைட் ட்டிங் நல்லா இல்லனா கூட எங்க பிரின்சிபல் கூப்புட்டு திட்டுவாரு இன்னம்மா நீங்க கவனிக்கிங்க இப்ப ஹேண் ரைட்டிங் நல்லா இல்லியே ஒரு சின்ன விஷ்யத்துக்கு கூட அவர் கூப்பிட்டு திட்டுவாரு கஷ்டமாதா இருக்கு ஆனா இன்னொரு பக்கோ இப்ப யோசிச்சி பாத்தா நம்ம அந்த டைமே இப்ப நம்ம காலேஜ்ல எவ்ளோ என்ஜாய் பண்ணவோ அதே ஒரு ஃபீல் வந்து ஸ்கூல்ல ஒர்க்கு போகுபோதுமே கொஞ்சோ என்ஜாய் பண்ணிட்டுதா இருந்திருக்கோ ம் அது எல்லாத்தியுமே வந்து இப்போ மிஸ் பண்றோ பயங்கரமா என்ஜாய் பண்ணோ நாங்க வந்து காலேஜ்ல நாங்க எம்ஏ படிக்கு போது பன்னெண்டு கேள்ஸ் மட்டுதா எங்க செட்ல பாய்ஸ் கெடையாது எம்ஏல மட்டு ஆ அந்த ப பன்னெண்டு பேருதா படிச்சோ அப்ப பிஜி நெறையா நீங்க இப்ப கவனிச்சிது பிஜி நெறைய பேர் சேரவேமாட்டாங்க எப் இப்போ முடிச்ச ஒன்னே அடுத்து பீஎடுதாச் டேருவாங்க நாங்க ஆமா அதனால ஸ்டூடெண்ஸ் கம்மியாதா இருப்போமா கேள்ஸ் மட்டு தான அதுவு கிளாஸே நம்ம ராஜ்யத்தமாரி அந்த பன்னெண்டு பேரு அப்பிடியே நாங்க ஒரு கேங்காகவே சுத்தி ட்ருப்போ எங்க போனாலுமே வந்து இப்போ நம்ம நினைவுல இருக்கிற ஒரு அழகான ஒரு மெமரிஸ் அப்பிடின்னு சொன்னாலே அந்த காலேஜ் டேஸ் மட்டுத்தா
காலேஜூ நல்ல காலேஜா மேம்
ஆமா காலேஜ் வந்து நல்ல காலேஜ்தா வெங்கடசுவாமி நாயுடு காலேஜ்
வெங்கடசாமி நாயுடு
கோவில்பட்டி கோவில்பட்டி
ஓ அ த டிஸ்டிக்னா தூத்துக்குடி ஓ அங்க கீழே மேம்ங்க கீழ கு தூத்துக்குடியில
ஓ நீங்க சென்னை சைடா ஓ கிருஷ்ணகிரி செரி செரி செரி கிருஷ்ணகிரி எந்த பக்கோ இருக்கு
சென்னை சைடு தா மேம் சென்னையிலந்து ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டரு
ஓ சரி சரி ஓகே ஓகே ஆ அப்ப எங்க ஊர் சைடு இருக்கிற ஊர்ல உங்களுக்கு அவ்வளவோ தெரியாது
அ ஒரு ரெண்டு மூணு பேர் தெரியம் மேம் தூத்துக்குடியிலே
ஓ சரி சரி தூத்துக்குடி டிஸ்ரிக்ல என்ன
ஆ டிஸ்டிகில நல்ல பிரபலமானாலே ஒருத்தர் தெரியு
ஓ சரி ஓகே ஓகே ஆ அதனால ஒரு ரெண்டு மூணு மெயினான ஒரு இந்த ஏரியா தெரியு உங்களுக்கு
ஏரியால மெயினான ஆளுங்க அவங்க வல்லா தூத்துக்குடியிலயே கொஞ்ச பெரிய ஆளுங்கன்னுவாங்கல்ல
ஆமா மா ஓ சரி ஓகே ஓகே ஓ சரி சரி ஓகே ஓகே ஓகே ஆ
நீங்க பொறந்தது வளர்ந்ததெல்லா தூத்துக்குடியா மேம்
இல்ல இல்ல நாங்க பொறந்தது தூத்துக்குடி டிஸ்ரிக் தா ஆ கழுகுமலை தெரியுமா அதாவது வந்து நம்ம அந்த கழுகுமலையில உள்ள கோயில் எல்லாமே வந்து நம்ம சிலபஸ்ல நம்ம படிக்கிறோ இப்போ குரூப் ஃபோர் குரூப் டூ எழுதுறவங்க இப்ப குரூப் ஃபோர்ல கூட ரீசெண் டா அந்த கொஸ்டின்லா கேட்ருந்தாங்க வெட்டுவான் கோவில் கழுகுமலை நீங்க ஃப்ரீயா இருக்கு போது இன்ஸ்டாகிரம்ல பாருங்க கழுகுமலை முருகன் கோயில் அ கழுகுமலைல உள்ள அந்த எடத்த மட்டு பாருங்க வெட்டுவான் கோவில் இருக்கு அதாவது மலைக்கு உள்ள அந்த கோயில் இருக்கு ம மலைய வந்து உள்ள கொடைஞ்சி செதுக்கி உள்ள கோயில் கட்டிருக்காங்க நம்ம மலைக்கு மேல தான கோயில்லா பாத்து த்துருக்கோ இது வந்து மலைக்கு உள்ள இருக்கு அதனாலதா உள்ள வெட்டி எடுத்து கோயில் கட்னதுனால தா அந்த பேர் வந்து வெட்டுவான் கோவில்னு ஒரு பேர் வந்துச்சு இன்னொன்னு அதுக்கு அந்த பேர் எத அதனால வந்துச்சு அப்படின்னா அப்பா மகன் ரெண்டு பேரு சேர்ந்துதா அந்த கோயில வந்து இது வந்து பாண்டியர் காலத்து கோயில் அது வந்து அப்பா மகன் ரெண்டு பேரு சேர்ந்தது கெட்டினது தா அந்த கோயிலு உள்ள வந்து அப்பா செதுக்குனாரா அந்த ஓசைய கேட்டுதா வெளியில மகன் வந்து செதுக்குனாங்களா அந்த செலைய வந்து அப்போ இது ஒரு கதையா சொல்லுவாங்க அப்பா வந்து நீ என்னோட ஓசையே திரும்பி நீயு அதே பண்றீன்னு சொல்லி கோவத்துல வெட்டினதாகவு அந்த ரத்தத்தோட படிமு இன்னுமு அந்த எடத்துல செகப்பா இருக்கு அது வந்து பெயிண்ட் பெயிண்டா தா இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சுருக்கு எனக்கு ஆனா இப்பமு அத பாத்தோன்னா இதுதா அந்த அதோட ரத்தோ அப்டின் சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க இப்பமு அந்த வெட்டுவான் கோவில்ல அந்த செகப்பு கலர்ல அங்கங்க இருக்கதா செய்யு
நீங்க நடந்து வரியம்மன்
நா ஆமா ஆமா ப்ரோ ஆமா ஆமா உங்க ஊர்ல எதாவது ஃபேமஸ்ஸான பிளேஸ் பிளேசஸ் இருக்குள்ள கிருஷ்ணகிரியில
டேம் மேம் கே ஆர் பி டேம்
கொஞ்ச தூரமா இருந்து பேசுற மாரி இருக்கு ஃப்ரோ சத்தம் சவுண்டு நல்லா கேக்கல
தோ ஒன் மினிட் இப்ப இப்ப கேக்குதுங்களா
அத் அதா கே பேசுறது கேக்குது ஆனா அது வந்து தூரமா இருந்து கேக்குற மார் இருக்கு
ஓ அப்டி கேக்குதுங்களா எக்கோ அடிக்குற மாரி கேக்குதா மேம்
ஆ ஆமா ஆமா
கொஞ்சோ இங்க ரூம்ல இருக்குறது நாள எக்கோ அடிக்குதுன் நெனைக்குற சின்ன ரூமுங்க
ஓகே ஓகே இப்ப அதாவது ஒர்க்கு ரிலேட்டடா இருக்குறதுனாலதா தனியா ரூம் புடிச்சிருக்கீங்க அப்டிதான
ம்
ஓ சேர் சேர் ஓகே அதனால சமையல்லா நீங்கதா தனியா தானா இல்ல கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ்
இருக்காங்க மேம்
ஃப்ரெண்ஸ் இருக்காங்களா
இருக்காங்க மேம்
ஓ தனியாதா
மூணு ஃப்ரெண்ட்ஸ்ஸு நாங்க தனியா மேம்
ஓ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா அது எனக்கு கிளியரா கேக்கல ஃப்ரோ வாய்ஸ் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகுது அதனாலதா இப்ப கேக் கேக்குதாங்குறது கேக்குது ஹெட்செட் எதும் போட்ருக்கீங்களோ
இல்ல இல்ல நார்மலாதா மேம் பேசுற
அப்டியா என்னோட மொபைல்லதா கேக்க மாட்டிங்குதா ஃபுல் சவுண்டு வெச்சுருக்கே
நல்லதா கேக்குது இப்ப நா இங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இருக்குங்க ஒர் ஒரு அஞ்சு பேர் இருக்கங்க
ஓகே ஓகே அப்போ இன்னிக்கு லீவ்வா அப்பனா ஒர்குக் போலயா
இருக்கு மேம் ஒர்க் முடுச்சுட்டு வன்ட்டங் மேம்
ஓ சேர் சேரி ஈவினிங் வந்தாச்சு அப்டியா
இந்த ஆப்டர்நூன் மட்டு தா மேம் ஒர்க்கு
ஓகே ஓகே அப்புடியா செரி செரி செரி பக்கத்திலே ஆபீஸ் வந்து பக்கத்திலயே தா இருக்கு
ஆ ஆபிஸ் பக்கமே தா மேம்
ஓ சேரி சேரி ஓகே
ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரு
ஓ சேரி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அதாவது இப்போ பைக்ல போய்ருவீங்ளா இல்ல கேப் எதுவு வருமா
இல்ல இல்ல ஆபிஸ்ல இருந்து கேப் வருது மேம் நானும் நார்மலா வாக்அப்லயே போயிர்றே
ஓ சேரி சேரி சேரி நம்மளுக்கு ஒரு டெய்லி ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான என்ன பக்கத்துல இருக்க இருக்கதுனால என்ன
ஆமா மேம்
நா வந்து கரெக்டா இப்ப மணி நாலு மணிக்கு தம்பி தம்பி காலேல்ல எப்பயுமே ஹஸ்பண்டு தா கொண்டு போய் ஸ்கூல்ல விடுவாங்க ஈவ்னி்ங் வந்து பிக்கப் பண் பறது நா அந்த நாலு மணிக்கு அவனுக்கு வந்து ஸ்கூல் முடியு சோ அந்த டைம் வந்து இப்ப ஸ்கூல்லருந்து ஒரு எனக்கு எவ்ளோ மீட்டர் டிஸ்டன்ஸ்ன்னு எனக்கு தெரியாது ஆனா ஒரு டென் மினிட்ஸ் நடக்கணு ஸ்கூல்ல வீட்லருந்து ஸ்கூலுக்கு அவ்ளோ டிஸ் டிஸ்டன்ஸ் இருக்கு
ம்
நா இந்த டைம் தா இப்டி நடந்துக்கிடுவே மறுபடியு அத அத தவிர்த்து வீட்ட விட்டு எங்கேயுமே போறதே கெடயாது அவள கூப்ட போறதுக்கு மட்டுந்தா வெளில போரதேமோ
ஓகே மேம் தம்பி என்ன மேம் படிக்குறா உம் தம்பியோட இப்ப மட்டுன்னா
தம்பி பாப்பா ஒன்னே கால் வயசு தா ஆகுது பாப்பாவுக்கு
ஓகேமா நீங்க டெய்லி அப்ப வாக்கிங் பண்றதுக்கு ட்ராவல்ல இப்டியே நா போய்ட்டு வந்துறோம்
அந்த ஒரு பத்து நிமிஷ தா வாக்கிங் அதுதா என்னோட அந்த வாழ்க்கையிலயே வந்து வாக்கிங்னா அதுதா அவன கூப்ட போறதுக்காக இப்ப கூட இன்னு கொஞ்ச நேரத்ல இன்னொ தம்பிய போய் ஸ்கூல்ல போய் பிக்கப் பண்ண போனு கரெக்ட்டா நாலு மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சோனே நா ஒரு ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷ இல்ல மூனு நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல்ல போய் நிப்போ வாசல்ல ஏன்னா டிராபிக் ஆயிரு நெறைய பேர் பைக்ல வருவாங்க டக்குனு அவன கூப் கூட்டிட்டு நல்ல மெயின் ரோட்ல இருக்குமா ஸ்கூல் அதனால டக்குன்னு கூட்டு ரோட் கிராஸ் பண்ணி கொஞ்சோ சீக்கிரோ வந்துர்லா கொஞ்சோ சீக்கிரோ போனா ம்
உங்க தம்பி நீ டீச்சர் கரெக்டா ட்ரைன் அப் பண்ருவீங்க
ஆமா நா அவ்ளவா சொல் அவுங்க அப்பா அவுங்க படிப்புல அவுங்க கொஞ்சோ நல்லா படிப்பாங்க அவுங்க வந்து அதனால மேக்சிமம் அவர் தா நா ரைட்டிங் ஒர்ஸ் மட்டு நா பாத்துக்குவ இப்போ மேக்சிமம் அவனுக் ரைட்டிங் தா லேர்னிங் வந்து இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டார்ட் பண்ணல என் மண்டேலருந்தா அவனுக்கு ஸ்டார்ட் பண்ணணுன் சொல்லியிருக்காங்க அதனால ரைட்டிங் ஒர்க்ஸ் அவன் அப்பாட்ட சேட்ட பண்ணுவா செல்லம் பண்ணிட்டு சேட்ட பண்ணுறதுனால அது மட்டு நா கையில எடுத்துக்கிடுவே நம்ம கையில தோச கரண்டி எடுத்துட்டா தன்னால எழுதுவான்ல
எல்லா பேரண்ட்ஸும் அந்த மாரி தானே பண்றீங்க
அப்ப அடிச்சாதானே பிள்ளைங்க படிக்கு என்ன எந்த பிள்ளைகளு கம்பு எடுக்காம படிக்கு ஸ்கூல்லேயே வந்து அன்பா நீ படிப்பா அப்டின்னு சொன்னா யாராவது பிள்ளைளு படிக்குமா கம்பு ஒரு கை அப்பல்லல்ல இப்ப நானு ஸ்கூலுக்கு போயிருக்கே நா என்னோட ஸ்டூடண்ட்ஸ்ட்ட கேட்டா ஆ மேம் வந் து அ நல்ல ஜாலியாவு இருப்ப என்னோட கிளாஸ்க்கு நா எ கிளாஸ்னா ஜாலியாவு இருப்பாங்க அதே டைம் வந்து பயப்ப ப்படவு செய்வாங்க நா கையில அந்த ஸ்டீல் ஸ்கேல் இருக்கா அடிக்க மாட்டே ஆனா கைல வச் தா போவே அத பாத்தாலே பிள்ளைளு பயந்துரு ஐய்யயோ மேம் அடிச்சிருவாங்க அதேதா இப்ப என் பைய ஸ்டீல் ஸ்கேலுக் பதுலா நா தோச கரண்டி கைல வச்சிருக்கே